தோழியே காலை வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லாருக்க தோழி காலை வணக்கம் தோழி
எங் நல்லாருக்க சாப்ட்டீங்களா காலைல
சாப்ட்டுட்டுயிருக்கே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
மணி என்னகுது இப்பதா சாப்புட்றீங்க
பாப் பாப்பா இருக்குல்ல தோழி பாப்பாவெல்லா சாப்பாடு ஊட்டிட்டுதான் சாப்பிடணு
அ அ பாப்பா என்ன எவ்ளோ ஏஜ் ஆவுது
ஒரு பாப்பாக்கு மூன்ற வயசு ஒரு பாப்பாக்கு ஒன்ற வயசு
கஷ்டந்தா அப்போ ரெண்டு பேரையு பாத்துக்கிட்டு பாக்கறது பாத்துக்க கூட யாரு இல்லையா மாமியார் ஒரு மாறி
இல்ல தோழி அவங்களா காட்டுக் போய்டுவாங்க
ம் யா எங்க காட்டுக்கா அ விவசாயம் பாக்குறாங்களா
ஆமா தோழி
ஓ சரி சரி அப்ப நீங்க தனியா ரெண்டு பேரையு வச்சிட்டு இருப்பீங்களா வீட்ல
ஆமா தோழி ஹஸ்பண்டு டிரைவரா இருக்காரு
அ இப்ப ஏதாவது ஒரு ஏதாவது எங்கேயாவது திடீர்னு போணு வர்ணு ஏதாவதுன்னா எப்படி இப்ப தனியா விட்டுட்டு போவீங்க இப்ப ஏதோ சின்ன குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா வேற வச்சிருக்கீங்க ஏதாவ் பண் திடீன் பண்ணனோனா அப்ப யார பக்கத்துல கூட ஆள் இல்லையா பாத்துக்கிற்துக்கு
இல்ல தோழி நா தூக்கிட்டுதா போவே எங்க போனாலு இப்ப கூட வச்சிட்டுதா வேலை பாத்துட்டு இருக்கே
ம் ம் ம் தோழி கொஞ்சோ உங்க குரல் வந்து அடைச்சு அடைச்சு கேக்குது டவர் கொஞ்ச இருக்கிற இடத்துல பேசுறீங்களா ஆ கேக்குது நல்லா கேக்கு அது மதிய சாப்பாடெல்லா ரெடி பண்ட்டீங்களா மதிய உணவெல்லா ரெடி பண்ணிட்டீங்களா அ பரவால்ல ப பசங்களா என்ன விளையாடிட்டு இருக்காங்க போல
ஆமா தோழி பாப்பா எல்லா தூங்காது தோழி அவ்ளோ சீக்கிர
புரியுது புரியுது பசங்க நம்பளுடையத நம்மளோட இதுக்காக பசங்கள தூங்க வைக்கணும்னு எப்படி நினைக்க முடியும் அவங்களுக்கு தூக்கோ வர அப்பதானே அவங்க தூங்குவாங்க நம்போ வேலய செய்ணுன்றதுக்காக தூங்கு தூங்குன்னு அவங்ள சொல்றோ
ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி எனக்கு கேக்குது நீங்க ஏதாவது சொல்லுங்க ஏதாவது பத்தி பேசுறதுக்கு வச்சிருக்கீங்களா ஏதாவ்து பத்தி பேசலாமா இது மாடி தோட்டத்த பத்தி உங்குளுக் ஏதாவது ஒரு இது இருக்கா மாடி தோட்டம் அதை பத்தி ஏதாவது ஒரு யோசனை வச்சிருக்கீங்களா பேசலான்னு கேக்குதா தோழி மாடி தோட்டம் மாடி தோட்டம் இத ஆமா மா மாடியிலயே செடி சின்ன சின்ன நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன செடி எல்லா வச்சு ஏதாவது பராமரிக்கிறத பத்தி நா அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு நா யோசிச்சிட்டு இருக்கே அ நா எனக்கு பண்றதுக்கு கொஞ்சம் மயங் மத்த இருக்கு ஆனா கொஞ்ச அது பழைய காலத்து வீடுன்றது அன்னால அந்த மத்தைல அந்த மாதிரி மாடி தோட்டம் வெக்க முடியாது அதுக்குஞ்சோ தண்ணி கீழே இதாகோ செவுறு வீணாவு கீழ ஒழுகும்ல்ல அதனால எங்களுக்கு அந்த கொஞ்ச பண்ண முடியாத மாதிரி ஒரு இது இருக்கு அதனால கொஞ்சோ நாங்க பக்கத்துல ஒரு எடோ இருக் வீடு பக்கத்துல கொஞ்சோ எடோ ஆ அத கொஞ்சோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால அந்த எடத்துல வந்து ரொம்ப காடு மாரி ஆய்டுச்சு அது ஒரு கொஞ்சோ ரெண்டு மூண் அன்னால அத கொஞ்சோ வேலயா இருக்கா அதெல்லா சரி பண்ணிட்டு இருக்கோ சரி நம்பளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன செடி அங்க வெப்போ ஒரு தக்காளி ஒரு பச்ச மொளக்கா கத்திரிக்கா சின்னதா போட்டா நம்பளே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலால்ல அது மாதிரி ஒரு எண்ணோஇருக்கு அத செய்யறதுக்காக நா ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கே ரெண்டு மூணு நாளா நீங்க அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா
ம் தோழி
தோழி நீங்க அது மாரி ஏதாவ் பண்றீங்களா
ஆ பண்ணிட்டு தா தோழி இருக்க மாடி தோட்டத்துல வந்து சின்ன சின்ன கைய காய்கறிகள் இந்த மாறி போட்டிருக்க தோழி வரல இப்பதா ஆரம்பிச்சிருக்கோ
ஓ சரி பரவால்ல நல்ல விஷ்யோ ஆரம்பிச்சா நல்ல விஷ்யோ தா நம்பளால முடிஞ்சத நம்ப நம் வீட்ல சின்ன சின்னதா போட்டு வச்சுக்கறது நல்லது தானா கடைல போயிட்டு வாங்கறது எங்க இருந்து வருதுன்னே தெரியாத வாங்கறதுக்கு நம்ப இடத்துல நம் நம்மளாவே பண்ணி இது பண்றது நல்லது நம்மளால முடிஞ்ச் செடிய வெக்கறது நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு நம்மள சுத் சுத்தி இருக்க சூழலுக்கு நல்லது ஏன்னா இப்ப அவ்ளோ தூரம் சுகாதாரோ இல்லாம போய்டுச்சு நம்ப எங்க பாத்தாலும் பொக அந்த இது எரியறது பிளாஸ்டிக்கோட வாசன அது எல்லாமே ரொம்ப கெடுதலா இருக்கு உடம்புக்கு நம்மள சுத்தி ஒரு காற்றோட்டமான மரங்கள் இருந்தா ஒரு வேப்பம் முன்னல்லா வேப்ப மரோ வீட்டுக்கு வீடு வேப்பமரோ இருக்கோ துளசி செடி இருக்கோ அப்புற இந்த முருங்க்கீர செடி கண்டிப்பா இருக்கோ மாமர இருக் அதெல்லா எல்லாருமே தோட்டம் சுத்தி வச்சுட்டு இருந்தாங்க அந்த காத்து வந்து சுத்த மாட்டிக்கிட்டு டே இருக்கும் அது நல்லா இருந்தது உடம்புக்கு இப்போ யார் வீட்லயு எந்த ஒரு செடில எல்லா சின்ன சின்னதா பூச்சடி மட்டு தா வச்சிருக்காங்க மத்தபடி பெரிய பெரிய மரம் எல்லா வந்து அவங்க ஏனா அவங்க இருக்கற எடமே கொஞ்சோ எடத்துல வீடு கட்டிக்கிறனால அவங்களால வெக்க முடில அ அதனால அந்த ஒரு இல செடி மரம் கொடி எல்லா வெக் பாக்குறதே கொஞ்ச கஷ்டமான விஷயங்களா இப்ப நம்ளால நம்ம வர அ இதுக்கு நம்ம சொல்லி் குடுக்கணு நம்ம வீட்டுக்கு ரெண்டு மரம் மூணு மரம் நம்ம வச்சி இப்ப நட்டாதா நம்ப கொழந்தைங்க பெருசாம் மோது அதுவு பெருசாகி இருக்கோ அப்ப நம்ப வச்ச இ தென் நம்ம பசங்கோ நம்ப ஞாபகார்த்தமா பாக்கோ அவங்ளுக்கோ அந்த மாரி செய்ணோனு தோணு அவங்க பசங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க அனிமா நீங்க அந்த மாரி சொல்லி் குடுங்க அவங்கள செய்ய சொல்லுங்க இது ஒரு நல்ல விஷயம் தா மரம் வளர்க்கணும்னு வந்து அப்துல் கலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அது இப்ப யாரு அத எடுத்து செய்யறது இல்லை நம்பளால முடிஞ்ச செடியு நம்ப நடலா நீங்க உங்க பசங்களுக்கு சொல்லுங்க நீங்க செய்ங்க உங்களை சுத்தி இருக்க வீடு ஆளுங்களுக்கு சொல்லி் குடுங்க ஏனா நம்மளால முடிஞ்ச செடிய நம்ம நட் ட்டு நம்பளே பயிர் வச்சுன்னா அது ரொம்ப நல்ல விஷ்யோ நம்ளுக்கு அ விவசாயம்னா ரொம்ப முக்கியோ அது இப்ப இருக்க இருக்க கொஞ்ச கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது குறைஞ்சிட்டு வருது அதோட இது தெரில யாருக்குமே எல்லா இந்த இதே இணைய தளத்துல அதிக் அதிகமா ஊறி போயிருக்காங்க இதுல எப்படி வ பாக்கலா தா பாக்குறாங்களே தவிர விவசாயத்த பத்தி யாருமே யோசிக்க மாட்றாங்க
கண்டிப்பா தோழி கரெக்டா சூப்பரான விஷயத்த சொன்னீங்க தோழி அதே மாரி ப்ப மாடில செடி வைக்கறோன்னு வச்சுக்கோங்களே அத வந்து பராமரிப்பு இப்ப எப்டி தோழி பண்றது அத கொஞ்ச சொல்றீங்களா
ப அது வந்து இப்ப நம்ம வைக்கற செடி பொறுத்து நம்ம மாடில வைக்கிறதுனால ரொம்ப ஆ ரொம்ப உயரமா வளர மாறி செடி வைக் வக்கவு கூடாது ரொம்ப அதிகமா காய் காய்ச்சி தொங்குற மாரியு வெக் கூடாது ஏன்னா அந்த இடத்துல எந்த மாரி செடி வச் ச்ச மத்தையு வீணாகாம இருக்கு நம்ளுக்கு தேவைப்படுறது இப்ப வந்து ஒரு தக்காளி செடி ஒரு டப்பால பெருசா ஒரு பக்கெட்ல வச்சு ச்ச அது ஓரளவுக்கு பெருசாவாது அது ஹைட்டு வராது அது படர்ந்து கீழே தொங்கு அது தக்காளி மட்டு நெறைய காய்க்கோ அதுவு ரொம்ப நாள் இருக்காது தக்காளி செடி ஒரு ஒரு டைம் தா அது ஒரு காய் காய்ச்சதுன்னா அதோட தூக்கி போட்டுடலா பிச்சுட்டு கூட வேற ஒரு செடி வச்சிடலா அது மாதிரி தக்காளி வெச்சுக்கலா பச்ச மொளகாவு அதே மாரி அதுவு ரொம்ப ஹைட் வராது நம்ம அதுனால த பச்ச மொளக அப்பா செடியு சின்னத அழக வந்து சின்ன சின்ன இப்பெல்லா டப்பா கிடைக்குது அழகவே செடி வக்கிறதுக்குன்னே நறைய விக்கிறாங்க அது குட்டி குட்டியா அத வாங்கி போய்ப் பச்ச மொளகாய் கொடி கூட வெக்கலா அதே மாதிரி கத்திரி செடியு ரொம்ப ஹைட் வராது அதுவு நம்ம வைக்கலா அந்த ஹைப்பிருடுன்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்க் செடியு வைக்கல நம்ம நாட்டு கத்திரிக்காயாவு வைக்க வெக்கலா இந்த மாதிரி நெறையா இது இருக்கு வெண்டக்கா வெதக் கூட கெடைக்குது இப்ப என்ன சந்தை பாத்துருக்கீங்களா சந்தையில நெறைய விதை கிடைக்கு அதுல நம்ம கேட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி விதைய வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுக்கலா இந்தக் குட்டி குட்டி பீன்ஸ்லா இருக்கு பாருங்க அந்த பீன்ஸ் செடி கூட போடல அது நம்மப் பறிச்சு அழகா நம்மளே எடுத்துக்கலா உள்ள இருந்து அந்த மாதிரி நிறைய செடிகலா இருக்கு நீங்க அத கேட்டு ந்து எடுத்து அந்த விதைய வாங்கிட்டு வந்து டப்பால ம் போட்டு வச்சீங்கன்னா அதுக்கான ஒரத்தையு நீங்க போட்டீங்கன்னா சின்னதாவு வளரு நமக்கு வீட்டுக்கு தேவையானதையு நம்ம எடுத்துக்கலா அதுதா நா யோசிச்சு இப்ப பண்றதுக்காக ம்
இப்ப வந்து செடிய கூட வளர்த்தடலா ஆனா பூவ வந்து பூ செடிய வந்து வளர்க்கவே முடிய மாட்டேக்குது
ஆ பூ இப்பெல்லா அது வந்து அதுக்கான எடம் பத்த மாட்டுது பூச்செடின்றது ஒரே எடத்துல இருக்காதுல அது நல்லாப் படரணு அதுக்கு எடம் நல்லா தாராளமா வேணு அதுக்கு வந்து ஒரு இந்த உரங்கள் வெக்கணு அது செம்மன்னு சொல்லிடுவாங்க அந்த செம்மண்ன கலந்து அதிகமா வெக்க வெக்கணு அதுக்கு அப்றோ வந்து ஆ உரோ போடுறதுக்கு சொல்லுவாங்க மாடோட சாணம் வக்கீல எல்லா கலந்து ரொம்ப நாள் ஊறி போயிருக்கு கோ ஒரு எடத்துல கொட்டிக் கொட்டி அத போட சொல்லுவாங்க அது போட்டா நல்லா வளரு மல்லி பூச்செடி ஏன்னா குண்டு மல்லி செடி எல்லா பாத்தீங்கன்னா அது வந்து படரு நல்லா குண்டுமல்லி செடி சாதா இந்த நீட்டு மு க்கு அரும்பு சொல்லுவாங்க அது எல்லாமே நல்லாப் படர்ந்து அ வர செடிகள் தா அது இதாயிடுச்சுன்னா துளிர் விட்டுருச்சுன்னா அதுக்கப்றோ நம்ம எதுமே பண்ண தேவையில்ல தண்ணி சும்மா ஊத்தனா போது அவே மொளத்துக்கு நிறைய அரும்பு கிடைக்கு நம்ம சாமந்தி கடையில கால் கிலோ எழுபது ரூபா எழபது ரூபா கொடுத்து வுங்கறக்கு இந்த மாதிரி செடி வ வச்சுட்டு நம்ப வீட்லயே நம்ப பண்ணிக்கலா என்ன அது வளர்துக்கு கொஞ்ச நாள் எடுக்கு நம்ம ஒரு ஒரு வருஷத்துல அத நம்ம செஞ்சுட்டோன அதுக்கப்றோ நம்ம நெனைக்கிறப்பலா பூ கெடைக்கு நம்ம மத் த்வங்களுக்கு குடுக்கலா நம்ம வீட்டுக்கு போக என்ன நீங்க நீங்க போய் பாருங்க செடி கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து வைங்க இல்ல விதையா கூட எங்கயாவது கிடைக்கு எந்த அரும்புகளோட மொக்குல கூட அந்த வெத இருக்கு காஞ்சி போய் அது நல்லா காய வச்சு கூட போடுவாங்க அதுல இருந்து கூட முளைக்கு நீங்க கிராம சைடுல ஆமாக்கா பாத்தீங்கன்னா கேளுங்க இந்த கனகாபுர பாத்துருக்க அதுல நீட்டா வரு முக்கு மாதிரியே அது புல்லா உள்ள விததா இருக்கு ஒ அத காய வச்சி அப்டியே போடுவாங்க மண்ல அது செடி மாரியே மொளைக்கு அரும்புப் பூ கூட அப்படிதா அரும்புக்கு செடியாவு நெறைய பேர்க் கெடைக்குது இப்பல்லா நீங்க அது மாதிரி செடி கூட வாங்கி வெக் ச்சுக்கலா நீங்க கேட்டுங்க நாட்டுப்பூவே நெறையா அரும்பு இருக்கு. அதுல வாங்கி வெச்சாலே அதெல்லா டக்குன் மொளச்சிரு தோழி நீங்க அ கீழ கொஞ்சோ எட போடுங்க. அதுலியே அது மொளச்சு அது படந்துக்கு நீங்க ஹைட் கூட தூக்கிக்லா எதா குச்சி மாரி நட்டு அதுல நீங்க சுத்தி விட்டீங்கன்னா அது அப்டே நேரா கூட போவு. நீங்க அது மாரி பண்ணி பாருங்க நம்ப வீட்லியே பூச்செடி இருந்தா நல்லது தான. பூ நம்ப சாமிக்கு நம்ம போலா நம்புளு வெச்சிக்லா வெளில வாங்கிட்ருக்கறத விட எங்க வீட்ல செடி இருக்கு.
சூப்பர் தோழி என்னென்ன செடி தோழி வெச்சிருக்கீங்க?
நாங்க நறைய வ இது லேயர் வரு குண்டுமல்லி நீங்க பாத்திரு க்கீங்ளா அடுக்கு குண்டுமல்லின் சொல்லுவாங்க கீழ ஒரு அப்டியே கீழ ஒரு மிதுக்கு அடுக்கு இருக்கு மேல ஒன்னு இருக்கு நாலு இது வரு குண்டுமல்லி ஒரே ஒரு குண்டு மல்லி பெருசா இருக்கு நல்லா இந்த ரோஸ் பட்டன் ரோஸ் சைஸ்ல இருக்கு அத விட கொஞ்சோ பெருசாவே இரு க்கு அது மாரி குண்டுமல்லி வெச்சிருக்கோ அப்புறம் மொட்டு குண்டுமல்லி சொல்லுவாங்கன் அ நல்ல குண்டா இருக்கு கீழ காம்பு வந்து சின்னதா இருக்கு அந்த குண்டு மல்லி வெச்சிருக்கோ. அரும்பு குட்டி அரும்பு இல்ல நீட்டு அரும்பு இருக்கு. நீட்டா இருக்கும் பாருங்க அரும்பு அந்த அரும்பு வெச்சிருக்கோ செம்பருத்தி செடி வெச்சிருக்கே. ஆ அந்த அரும்பு செடில அவ்வளதா வெச்சிருக்கோ இப்பதா சாமதி வந்து நாட்டு சாமந்தி போட்டு வெச்சிருக்கே. இன்னு மொளையில கொஞ்சோ சின்னதா இருக்கு பெருசாவுல இன்னு. அது கொஞ்சோ பெருசாய்ர்ச்சினா அது நல்லா பரவலா வளரு அது கொஞ்சோ பூ நெறைய பூக்கு. அது வந்துச்சுனாலே சாமந்தி எங்குளுக்கு போது அந்தளவுக்கு இருக்கு.
சூப்பர் தோழி.
செரி தோழி அப்புறோ பசங்கள்லா என்னா சைலண்டா இருக்காங்க வெளையாட்றாங்ளா?
தோழி அவுங்க‌ வெ ளில வெளாண்டுட்டு இருக்காங்க தோழி நானு அவுங்ள பாத்துட்டே நின்னு பேசிட்ருக்கே தோழி.
முக்கியமானது வெளையாட்றது செரி தோழி தோழி நம்ப இன்னொரு இணைப்புல பேசலா. புரிஞ்ச்சு தோழி நம்ப இன்னு ஒரு இணைப்புல பேசலா கண்டிப்பா நன்றி.
சரிங்க தோழி.